அலோ எப்டி இருக்கிங்கப்பா நல்லாருக்கிங்ளா
ஆ நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கிங்க
ஆ நானு நல்லாருக்கே பேசியே ரொம்ப நாள் ஆச்சு உங்ககிட்ட
ஆமா ஆமா நானு கா கொஞ்சோ பிஸி ஆயிட்டே வீட்டுக்கு கெஸ்ட்ல்லா வந்தாங்க பின்ன நெறய திருவிழாக்கள் அந்த மாரி இருக்கும்போது நா ரொம்ப பிஸி ஆய்ட்டே அதனால தா பேச முடியல உங்கிட்ட
ஓ அப்டிங்ளா இப்ப ரீசண்டா கூட நானு ஃபோன்லல்லா பாத்தே இந்த மலர் மருத் த்துவம் அப்டின் சொல்லிட்டு ஒன்ன புதுசா நா கேள்வி பட்றே எனக்கு இது புதுசுதா எனா அங்கங்க பாத்ருக்கே ஆனா அத வந்துட்டு டீப்பா ஒரு வீடியோ மாதிரியோ எதாவு பாத்தது இல்ல ஆனா இப்போ இந்த வீடியோல பாக்கும் போது கொஞ்சோ நல்லா இருந்துச்சு இன்ட்ரெஸ்ட் நெறய சேர்ச் பண்ணி பாத்தே நெறிய ஃப்ளவர்ஸுக்கு ஒவ்வொரு மருத்துவ குணங்கள்ருக்கு அப்டின் சொல்லி கேள்விப்பட்டே அதுலதா வந்துட்டு நம்ம பாரம்பரியமா எத்தனயோ பூக்கள்லாம் நம்ம தலைக்கி அழகுக்காக வெச்சுக்குட்டு போயிருப்போ ஆனா அதுலல்லா எல்லாத்துலயுமே வந்துட்டு மருத்துவ குணோன்றது ஹெவியா இருக்கு அதெல்லா நம்ளுக்கு கண் கூடா தெரியிற மாதிரி சில விஷ்யங்கள் பண்ணாலு தெரியாமலே நெறய விஷ்யங்கள் பண்ணுது அப்டின்ற பொது விஷ்யங்கள்லா நா கேள்விப்பட்டே உங்ளுக்கு அத பத்தி தெரியுங்ளா
ஆ தெரியு நானு அதோட மெடிசன் எடுத்ருக்கே சிஸ்டர் ஏன்னா நா வந்து என்ன சொல்றதுன்னா ஆ சும்மா சும்மாவே இந்த இப்போ ஃப்ளவர்ல வெச்சிட் அந்த தண்ணி என்ன சொல்றது பாயில் பண்ணி குடிப்பே இந்த ஃப்ளவர் மெடிசன் வந்ததுலருந்து டோட்டலாவே நாங்க ஃப்ளவர் மெடிசன் மட்டு்ந்தா யூஸ் பண்றோ ஏன்னா அந்த ஃப்ளவர் மண்டசனில் வந்து நறைய பெனிஃபிட்ஸ் நம்மிட்ட நறைய இருக்கு ஏன்னா வந்து என்ன சொல்றதுன்னா நம்ம அ ஃப்ளவர் மெடிசனில் வந்து என்ன சொல்றாங்க ஏ பசங்களுக்கு அது வந்து எப்டினா மலர்ல இருந்து எடுக்கறனால அது வந்து இயற் கே முறை மருத்துவம் நமக்கு இருக்கனால எந்த ஒரு சைடு எஃபெக்டு இருக்காது சரிங்களா அதே மாரி இன்னொன்னு சொல்லணும்னா அ நமக்கு வந்து இப்ப இந்த பிளவர்ல இருந்து டைரெக்ட்டா அது வந்து அது எப்டி இருக்குனா சின்ன சின்ன அது முட்டாய் மாறி அப்டி தா இருக்கு சரிங்களா நா சாப்ட்டுருக்கே கொழந்தைங்க கூட அத விரும்பி சாப்டலா ஏன்னா எந்த கொழந்தைகளுக்கு எந்த ஒரு பயோ இது சைட் எஃபெக்ட்ல வந்துருமோ அப்டின்னு ஒரு பயத்தோட அந்த இது வந்து ந குடுக்க வேணா இது வந்து மலர்கள்ல உள்ள சாரல்கள் இருக்கும்ல அத பயன்படுத்திதா இந்த மாரி மெடிசன் வந்து தயாரிக்காங்க இது வந்து எப்டின்னா நம்ம உடல் மற்றும் மனத்த வந்து அ என்ன சொல்றது மேம்படுத்துவதற்கு வந்து உதவி புரிகிறது அதே மாரி என்ன சொல்றதுன்னா மலர்கள் இருக்குல்ல அதோட நறுமணோ அது நமக்கு என் எப்டி இருக்குனா அதோட ஸ் நல்ல அதை சாப்டும் போது நமக்கு வந்து ஒரு மன அமைதியை வந்து குடுக்குது சிஸ்டர் மன அழுத்தத்தையு குறைக்குது வேற நெறைய சொல்லிட்டே போலாம் நீங்க உங்களோட கருத்தை கொஞ்சோ சொல்லுங்களே
அ கண்டிப்பா இது வந்துட்டு எனக்கு தேவைப்பட்டுச்சுன்றத விட என் அக்காவுக்கு கொஞ்சோ தேவைப்பட்டுச்சுந்தா சொல்லணு ஏன்னா அவங்க எடையில கூட பாத்துட்டு என்கிட்ட அத பத்தி கேட்டாங்க அந்த டைம்ல அது எனக்கு தெரியாத ஒரு விஷயம்ன்றதால நான் எப்ப வாச்சு யூடியூப்ல பாத்தேன்னா சொல்றே அப்டின்னு சொல்லிட்டு விட்டுட்டே அவங்களோட பையனுக்கு பாத்தீங்கன்னா மைல்டு ஆர்டிசம் இருக்கு அப்ப இந்த மாதிரி மூளை சம்பந்தப்பட்ட இல்லன்னா மூளை நரம்பு சம்பந்தப்பட்ட நோய் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த மலர்கள் மூலமா ஒரு மருத்துவம் ட்ரீட்மெண்ட் குடுக்கும்போது அவங்களுடைய அந்த இதெல்லா கொஞ்சோ சரியாகு நரம்புகள்ல்லா கொஞ்சோ சரியாகு அப்டின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க உண்மையை சொல்லணும்னா அது வந்துட்டு ஒரு நல்ல நம்ம ஃபீல் பண்ணிருப்போ சின்ன வயசுல இருந்தே இந்த கோயிலுகெல்லா நம்ம போயிரு போன் வச்சிக்கொண்டே அ போன உடனே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு நல்ல பாசிட்டிவ்வான வைப்ரேஷன் வரு ஏன்னா அங்க வந்துட்டு சாமியா அந்த பூக்கள் மூலமா அதுவு எத்தனையோ பூக்கள் இருக்கு ஒண்ணு ரெண்டு இல்ல இல்ல நெறைய பூக்கள் இருக்கு அதுலயு ஒவ்வொன்னு ஒவ்வொரு விதமான மனத்தோட இருக்கு சில பூக்கள் மனமே இல்லாம இருக்கு அப்ப அத பாக்கும் போதும் சரி அந்த பூக்களோட நறுமணத்தை ஃபீல் பண்ணு போது சரி பின்ன அது போக அங்க இருக்க கூடிய அந்த ஊதுபத்தி சாம்பிராணி இந்த இதோட மனங்கள் எல்லா சேந்து நம்மளுக்கு வந்துட்டு ஒரு நல்ல மனசு அமைதியை குடுக்கும் நம்ம எவ்வளவு பிரச்சனையோட போனாலு அந்த கோயிலுக்கு போனதுமே சாமிய பாத்த உடனே அந்த ஸ்மெல்லு இதெல்லா அட்மாஸ்பியருக்கு போனதுமே நம்மளுக்கு எல்லா சேஞ்ச் ஆயி ஒரு நல்ல ஃபீல் கெடைக்கு அது நம்ம ரியலா நா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கே எப்பவுமே லேடிஸ் அதுல நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு அப்ப இப்பதா தெரிது எல்லா படிச்சதுக்கு அப்பறோ அந்த மனங்கள் வந்து நம்ம மனச எந்த அளவுக்கு எஃபெக்ட் பண்ணி நம்ளுடைய சில நோய்கள வந்து செரி பண்ணுது அப்படின் து
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்றது கரெக்ட் தா அதே மாரி எப்போதுமே என்ன பண்ணுவோ இயற்கையா கெடைக்கற வந்து ஸ்மெல் இயற்கையாக கிடைக்கற வந்து அந்த மலர்களோட மனங்கள் வந்து நம்ம எப்டி இருக்கு நீங்க பாத்துருப்பீங்க நீங்கள் நார்மலாவே மா பிளவர் எல்லாத்தையு ஸ்மெல் பண்ணும் போது உங்களுக்கு எவ்வளவு என்ன சொல்றது எவ்வளவு ஹாப்பினஸ் இருக்கு எனக்கு இருக்கு செரிங்ளா அதே மாதிரி நம்ம இந்த மருந்த வந்து நீங்க சொன்னீங்கல்லா ஏ ப ஏ அக்கா பைய ஆர்ட்டிசமா இருக்கா அவ எடுக்கறானு அதே மாரி இந்த கோவம் அதிகமா படுவாங்கல்ல இந்த கோபம் பதட்டம் இவுங்களு இந்த மாரி மெடிசன வந்து இன்டேக்கா எடுத்துக்கிட்ருந்தாங்கன் னா படிப்படியா அதுல இருந்து க்யூர் ஆகலா அ எனக்கு தெரிஞ்ச வரைக்கி இங்க சோ ரிலேஷன் ஒருத்தங்க வந்து இத குடிச்சி என்ன பண்றதுன்னா கியூர் ஆயிருக்கு அவங்களுக்கு செரிங்களா அந்த பதட்றோ ரொம்ப என்ன சொல்றது பயந்து எங்க போனாலு ஐயோ விழுந்துருவமோ அந்த பயோ அவங்களுக்கு இருக்கு அனா இந்த ஃளவர் பாய்சன் எடுத்ததுக்கு அப்பறோ அந்த மாரி ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு வந்து டோட்டலாவே கம்மியாயிருக்கு செரிங்களா அதே மாரி இன்னொன்னு என்னன்னா நம்ம தன்னம்பிக்கையே இருக்காது அ எதாவ் ட்டு செல்வகோ வந்து எப்டின்னா தன்னம்பிக்கையே இல்லாம செயல்படுத்தவங்களுக்கோ இந்த ஃளவர் மெடிசன் வந்து ரொம்ப யூஸ் புல்லா இருக்கு
அப்ப அதல்லா ரொம்ப நல்ல விஷயந்தா ஏன்னா இப்போ சின்ன வயசுல இருந்து வீட்ல பாத்திங்கன்னா என்னோட அம்மாவா இருக்கட்டு பின்ன அம்மா ஏஜ்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து ம் பூக்கள வெக்காத அப்டின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க அ இந்த பூ வெக்க மாட்டன் சொல்ற பெ பெண் கொழந்தைங்கள பாத்தாலே திட்டுவாங்க பொண்ணா இருந்தா பூ வெக்கணு பிடிக்கணுன் சொல்லீட்டு எந்த மாதிரியான பூ கடச்சாலுமே தலையில வந்து வெச்சி விடுவாங்க அனுப்பி விடுவாங்க அது வந்து ஸ்கூல்லயே வந்து பண்ண கூடாது சொல்லியிருக்காங்க ரூல்ஸ் இருக்குன் சொன்னா கூட சில பேரண்ட்ஸ் எல்லா அ பழைய காலத்துல சொல்றாங்க அவங்கல்லா கேக்க மாட்டாங்க அதல்லா வெச்சிட்டு தா போணுன் சொல்லி அனுப்பி உடுறது அதனால டீச்சருக்கு பேரண்ட்ஸுக்கு எடையில சண்ட வர்றது இத கூட நா பாத்திருக்கே அப்போ ஒவ்வொரு பூக்களோட மனமு பாத்தீங்கன்னா இப்ப ஏஜ் ஆனதுக்கு அப்பறோ நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்சு இதல்லா ஃபீல் பண்ணம் போதா பாத்திங்கன்னா அந்த பூக்களோட மணமே அத வெச்சா நம்மளுக்கு அந்த அழகுன்றது கொஞ்சோ டபுள் ஆன மாரி நல்லாவே ஃபீல் ஆகுது அழகு மட்டு இல்லாம அந்த ல ஸ்மெல்லு அந்த ஸ்மெல் ஃபீல் பண்ணம் போது நம்மளுக்கே நம்ம மேல ஒரு புதுசா ஒரு ஃபீல் வ மாதிரி எனக்கு நறைய தோணிருக்கு அப்ப அந்த ம பூவா இருக்கட்டு இல்லைன்னா முல்ல பூவா இருக்கட்டு பின்ன ரொம்ப ஸ்பெஷலா சொல்ணுன்னா ஜாதி முல்ல அதோட மனத்துக்கு அடிச்சுக்கவே முடியாது வேற எந்த பூவுமே பக்கத்துல நிக்க முடியாதுன்னு சொல்லலா
கண்டிப்பா கண்டிப்பா தோழி நீங்க சொல்றது கரக்ட்டு தா ஆ நீங்க சொன்னிங்கல்ல தலைல வக்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எனக்கு அப்டிதான் எனக்கு மல்லிக பூ வந்து எப்டின்னா மொட்டா வச்சா ரொம்ப புடிக்கும் மல்லியபூவும் பிச்சியும் பிச்சி விரிஞ்சதுக்கு அப்றம் வச்சதா புடிக்கும் அது தலைல வச்சோன என்னமோ நம்மள சுத்தி வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு நறுமணம் அப்டியே இருந்துகிட்டே இருக்கற ஒரு ஃபீல் இருக்கும் நம்ம தலல வச்சிருப்போம் நம்ம வீட்ல எல்லா பக்கமும் அந்த ஸ்மெல் இருக்கற ஃபீல் இருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிஸ்டர் மல்லிய பூ அதேமாரி நீங்க சொன்னிங்கல்ல அத வச்சுக்கிட்டா ரொம்ப அழகா இருக்கும் அப்டின்னு ஆனா எனக்கு எப்டின்னா தலைல வச்சதுக்கு அப்றம் ஒரு பீல் அத ஸ்மெல்ல ஏங்கும் போதே என் மன வந்து என்ன சொல்லுதுன்னா ஒரு ஒரு என்ன சொல்றது ரிலாக்ஸா இருக்கற ஒரு ஃபீல் கெடைக்கு நீங்க சொல்ற மாரி அந்த பூக்கள்லேருந்து மெடிசன் எடுத்து பண்ணும்போது ரொம்ப என்ன சொல்றது நா அதோட பயன்கள்ள வந்து நமக்கு முழுமையா கெடைக்கும் சரிங்களா இப்போ வந்து என்ன சொல்றது அந்த காய வச்சு அந்த மால போட்ற ஆனா அதோட வந்து அந்த இதுல இருந்து பண்றதுனால ரொம்ப ஃபெனி பெனிஃபிட் இருக்க சைடு எஃபெக்டும் நமக்கு கடைக்காது அத யூஸ் பண்ணும் போது கிடையாது அதே சமய இது பெரியவலருந்து சின்னங்க வரைக்கும் சாப்டலாம் ஏனா வந்து ஐயோ இது கசப்பு தன்ம இருக்கும் துவர்ப தன்ம இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் இது இருக்காது சரிங்களா எல்லாருக்கும் எல்லா வயத்தினர்களும் இதுக்கு இந்த ம ஃப்ளவர் மெடிசன் வந்து உகந்தது அப்டின்னே நா சொல்றேன்னு தோழி
ஓ அப்ப அது ரொம்ப நல்ல விஷயம் தான் சொல்லணு ஏன் அப்டின்னா இப்போ எங்க மாமியார்ல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா தலவலிக்குது அப்டின்னாலே நீங்க சொன்ன அந்த மல்லி பூ பூ மொட்டா இருக்கும் போதே எடுத்து அதை வந்து கொஞ்ச தண்ணில போட்டு கொதிக்க வச்ச ச்சு குடிச்சா நல்லா இருக்கும் தலவலி வந்து டக்குன்னு போயிடும் அப்டின்னு சொல்லியிருக்காங்க ஆனா இது வரைக்கும் நா அத அதிகமா ஃபீல் பண்ணது கடையாது அது செஞ்சதும் கிடையாது தலவலிக்கல்லாம் நா இந்த மாரி ட்ரீட்மெண்ட்டும் பண்ணதில்ல ஆனா ஒவ்வொரு மலருமே பாத்தீங்கன்னா வெறும் அழகுக்காக அப்டின்னு நா நெனச்சுகிட்டு இருந்தே சின்ன வயசுலருந்தே ஒரு நம்மளுக்கு மேக்கப் பண்றதுக்கு மேக்கப் திங்ஸ் எப்டியோ அதே மாரிதா இதுவும் ஒண்ணு அப்டின்னா நம்மளோட இத வந்து மொகத்த அழகா காம்ச்சுக்கறதுக்கான அலங்கரிக்கிறக்காண ஒண்ணு அப்டின்னு நெனச்சக்கிட்டு இருந்த புல் தாட்டுமே இப்ப அந்த வீடியோ பாத்ததுக்கு அப்ற றம் எனக்கு நல்லாவே மாறிடுச்சுன்தா சொல்லணும் ஏன்னா சாதாரணமாவே நம்ம ஊர்ல பாரத்தீங்கன்னா மூலிகை பொருட்கள் வந்து அதிகமா இருக்கு மூலிகைனா எல்லாமே இயற்கையா தா ஒரு எலைய டுப்போம் அத கொதிக்க வச்சு சாப்ட்டாலே அதோட சத்துக்கள் மூலமா நம்மளுக்கு நோய்கள் சரியாகலாம் அப்டி இல்லன்னா உடல் வலுவாகும் அப்டி அந்த மாரியான ஒரு பெனி வீட் எல்லாமே வந்து நறைய போட்டிருப்பாங்க சின்ன வயசுலருந்து நாமளும் கேள்விப்பட்ருப்போம் ஆனா அது எல்லாமே ஒரு மரத்துக்கு இருந்துச்சு அப்டின்னா அந்த மரத்தோட பூ இலை பட்டை எல்லாத்துலயுமே இருக்குன்றது எனக்கு இப்பதா தெரிஞ்சுது அதனாலதா நறைய மரங்களோட பூக்கள கூட வந்துட்டு இந்த மாரியான மலர் மருத்துவன்னு சொல்லி அதுல யூஸ் பண்றாங்க அப்டின்றது இப்ப ரீசண்டா தா எனக்கு தெரிய வந்துச்சு
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்றது கரெக்ட தா தோழி இந்த மெடிசின வந்து தாராளமா எடுத்துக்கிட சொல்லுங்க கண்டிப்பா க்யூர் ஆகு ஏன்னா வந்து நம்ம உடனே கியூராக ம் காய்ச்சலோ சளியோ இது வந்து கியூராகதுக்கு யூஸ் பண்ணுறக்கு பதிலா நாள் பட்டு ரொம்ப டைம் எடுக்கும் வருஷ கணக்காக டைம் எடுக்கிற நோய்க்கு வந்து நம்ம வந்து இந்த ஃப்ளவர் மெடிசின் வந்து யூஸ் பண்ணலா அதோட முழு பயன்களு வந்து நமக்கு கிடைக்கு அதனால தாராளமா இந்த மெடிசின வந்து யூஸ் பண்ண சொல்லுங்க எந்த சைட் எஃபெக்ட் இருக்காது கொழந்தை தான சொல்றீங்க அவனு விரும்பி இத வந்து இன்டேக் பண்ணி குவா
சேரி ஓகேங்க உங்க கூட பேசுனதுல நேரோ போனதே எனக்கு தெரில ரொம்ப நேரம் பேசிட்டே சேரி ஓகே பாய் பாய்